அத்தன்யா நமஸ்காரம் ஹலோ கேக்குதுங் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது
ம்
சாப்ட்டீங்களா வேணா வேணா
ம் இல்லங்க இனிதாங்க சாப்புணு சாப்பாலா இப்பதா இட் ஆ முப்பத்தி நால ஆயிருக்கு சோ ரெண்ட தா சாப்பனு
கொஞ்சோ ந கொஞ்ச நேரோ கழிச்சியா
இல்லங்க நைட்டு பன்னெண்ட் மணியாகு இல்ல சம்டைம்ஸ் சாப்டாமயே தூங்கிபோ நாளக்கி மதியதா அப்றோ எனக்கு பசிக்காதுங்க பசிச்சா சாப்டுவ தோணிச்சினா சாப்டுவேங்க அப்டிதா நானு
ம்
ச்சா இப்ப சாப்புனு சொல் சாப்டுவ இல்லன்னா இப்ப இன்னக்கி மதிய சாப் இப்ப சாப்ட்டா நாளக்கி மதிய தா இல்ல சாப்புனாலு நாளக்கி மதியோ தா சாப்டுவ
இப்டி ஏ அப்டி பண்றீங்க
பசிக்காது மார்னிங் சாப்ட மாட்ட
ஆ யேன் அப்டி அதெல்லா கரெக்டா சாப்டுங்க
ம் சாப்புணு சாப்புணு இனிதா சாப்ட ஆரம்பிக்கணு கரெக்டா
நா சாப்ட்டாதாங்க ஒடம்பு நல்லாருக்கும்
ம் அதுவும் கரெக்ட்டு ஆகையு கொஞ்சோ பரவால்ல ஒடம்புக்கு இருக்குதும்
ஓ குண்டா இருந்தா நடக்க முடியாதுனு அர்த்தமா அப்டிலா இல்ல எப்டினாலு மோஸ்டா ஃபேட் இருக்கும்ல
ம் ஆமா
அதுதா அதுக்குன்னு சாப்டாம இருப்பீங்ளா
ஆ நா எப் நா மார்னிங் வந்து டீ குடிப்ஸ் எங்க அம்மா டீ போட்டு வச்சா குடிப் லைக் பிளாக் டீ மட்டும்தா மில்க் பூத்துல டீ குடிக்க மாட்ட குடிச்சாச்சுன்னா திரும்ப வந்து ஹாப்னார் ரெஸ்ட் ரூம்ல இருக்கனா நைட்டுரும் சோ மில்க தொடவே மாட்ட
ம்
அப்புறம் வந்து மில்க் அது வந்து சாப்பட மாட்ட சோ வந்து அ சாப்பாடும் அதே மார்தா மார்னிங் சாப் டா எனுக்கு சம்டைம்ஸ் செட் ஆகாது சோ அது சாப்ட மாட்ட ஸ்கிப் ஆயிரும் திரும்ப வீட்லருந்தா ஸ்நாக்ஸ் ஏதாது போரிங்கா இருந்தா சாப்டுவ இல்ல பாட்ல எடுத்து தண்ணி குடுச்சிட்டே இருப்ப எவ்ளோத்துக்கு எவ்ளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்ளோத்துக்கு அவ்ளோ குச்சிக்கிட்டே இருப்ப
ம் ம் ம்
அப்புறம் மத்தியாகும் மத்யம் அம்மா ஏதா சாப்பாடு வப்பாங்க எனுக்கு பிடிக் பாத்த சாப்பாடு இருந்தா அதுவும் சாப்ட மாட்ட
ஆ சரி நா ஒன்னு சொல்ற அ எனுக் சாப்புற்தே புடிகாதுன் சொல்றுங்க அப்டி சொன்னா கூட பரவால்ல ஆ செரி இந்த மாரி ஆ காலைல ஏந்துப்பே பிளாக் டீ குடிப்பே அதுக்கு ம் இக்கன்னா குடி மன்னே அதுமார் கால்ல சாப்ட மால் டே ஏனா புடிகாது அதுக்கப்புறம் மத்தியானம் எப்டி எனுக் புடிக்காதுதா செய்வாங்க அ அதுவும் நா சாப்ட மாட்டே இப்ப நைட்டு நைட்டும் அப்டிதா
தோணுச்சுன்னா சாப்டுற்ருது
அஹ நைட்டு இல்ல நைட்டு பன்னென்டு மணி போலதா சாப்டுவே டின்னா சாப்டவுமாட்டே இது என்ன இது
எனக்கு வந்து பிடிச்ச சாப்பாட்னு தா சம்திங் வெச்சா நாளைக் கண்டிப்பா சாப்டுவேன் ஏன் சொல்லட்டா
ம் ஏ ஏன்னா ஒரு நாள் வுட்டு ஓ
இல்ல எங்க வீட்ல சாம்பாரு நாளிக்கி
சாம்பார்ன்ன பிடிக்குமா
ஆமாங்க சாம்பாரு சோ நாளைக்கி நல்லா சாப்டுவே
ஆ அப்ப டெய்லி சாம்பார் போடா சொல்லுங்க
ஆ போட மாட்டாங்க போடுறது போட்டுதா கேக்குறே டெய்லி சாம்பார் தாங்கே தரமாட்டேன்ங்றங்க டைலி
சாம்பார்னா அவ்ளவு புடிக்குமா
ம் ஆமா நல்லாவே புடிக்கும்
ம் ஏன்துரு
சாம்பார்னாலே என் உயிருங்க பிரியாணி வேணுமா சாம்பார் வேண்மா கேட்டா ஃபஸ்ட் நா சாம்பார்ல போய் உக்காந்துப்பே
ஆ ஆ
இன்னைக்கு அதான் சொன்னேல சப் பரோட்டாவும் சாம்பாரும் சாப்டே நானாது பரவால்லைங்க இந்த காம்பினேஷன்ல சாப்ட்டே ஒருத்தி சாப்ட்டா ஒரு காம்பினேஷனு இடியாப்பமும் சாம்பாரும் ஐயோ முடிச்சு முடிச்சுட்டாங்க நா வந்து பெரோட்டா சாம்பாரு எல்லாமே நார்மலா இங்க வந்து மோஸ்ட்லி சாப்டுவாங்க கன்னியாகுமரி சைடு வந்து பாருங்க
ம் ம் வந்தனே இப்ப தா ரீசென்ட்டா இப்ப தா வந்தே
ஆ ஆ லைக் டிஃப்ரெண்டா சாப்டுவோம் பரோ பரொட்டா கூட சட்னி சாப்ட மாட்டோம் பரோட்டா கூட பரோட்டா கூட இந்த சாம்பார் சாத்து சாப்டுவோம் சிக்கன் கொழம்பு இல்ல சம்திங் சி சர்க்கர வெச்சு சாப்டுவோம் தென் எக் ரோஸ்ட்டு
ஆ
உள்ளி கொழம்பு இந்த மாரி வெச்சு சாப்டுவோம் சப்பாத்தி கூட என்னா சம்மா சாப்டுவோம் சட்னி சாம்பார் அது வந்து அதெல்லாம் சாப்டவா ரொம்பல்லாம் ரேர்தா சட்னி சாம்பாரு தென் முட்ட கொழம்பு முட்ட கிரேவி சிக்கன் கரி ஐயோ காம்பினேஷன விட்ட நீங்க சாப்ட்டு பாருங்க காம்பினேஷன் அல்டிமேட் ல்ல இருக்கும்
அப்டி சொல்றீங்களா நம்ளுக்கு எப்டி சொல்றது சப்பாத்தினா சப்பாத்தினா சென்னா கொழம்புருக்ன்னோ
ஓகே
அப்டி அது இருந்தா சாப்டுவே அது இருந்தா ரொம்ப நல்லா சாப்டுவே
ஓகே
அப்றமா சப்பாத்தி கூட இந்த இந்த ஆ எப்டி சொல்றது இந்த தக்காள் சட்னி கூட நல்லா இருக்குனு வெச்க்ங்ளே
ம் சொல் அப்றோ
அது ஒரு மாரி தொக் தொக்கா
ம்
கிரேவி மாரி
ஓ ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்ளே லைக் சாம்பார் வித் பரோட்டா சாம்பார் வித்து சப்பாத்தி
ம்
சம்ம டேஸ்ட்ல இருக்குங்க நீங்ளா அப்டி மெய் மறந்து சாப்டுவீங்க தென் புட்டு சாப்டுவீங்ளா
ஆ
புட்டு கூட சிக்கன் கொழம்பு சாப்ட்ருக்கீங்ளா
அய்யுய்யோ இல்லீயே
என்னங்க சூப்பர் காம்னேஷன்லா விட்டுட்டுட்ருக்கீங்க இதுல்லா சாப்பாடு சொன்னா இந்த காம்ப்னேஷன்ல சாப்டுங்க
ம் ம்
சூப்பரா இருக்கும் லைக் சாப்ட்டே இருப்பீங்க நீங்கல்லா இர்ந்து நால்லா அப்டிதா சாப்டுவ சப்புட்டு வந்து சிக்கன் கொழம்பு இருந்துச்சு வச்சுக்கோங்ளே லைக் இந்த புட்டு தா வேணு சொல்லிட்டு புட்டு கூட சாப்டுவோ தென் நா வந்து ஃபிஷ் கறி எனக்கு புடிக்காதுனால சாப்ட மாட்ட அம்மா எல்லாரு இப்டி சாப்டுவாங்க என்னோட அக்கால்லா டீ ஊத்தி சாப்டுவா புட்டு கூட அதுல எனக் அந்த காம்னேஷன்ல்லா பிடிக் கது சோ அக்சுவ்லி கம்னேஷன் நா எடுக்க மாட்ட அது வந்து எனக் கு வியடா இருக்கும் என்னடா டீ கொந்தி குடிக்கிறா சாப்றாங்கன்னு
அ அ இல்ல இல்ல நீங் வித்யாசமா சாப்பிறீங்க எல்லாத்தியு
ஆ வித்ல லைக் பாலாடை கேள்விப்பட்ருக்கீங்ளா ஃபுட் தா பாலாடை கேள்விப்பட்ரிக் அப்பன்னா எப்டி இருக்கு சொல்லுங்க பாப்போ
பாலுங்க ஆமாங்க பாலாடை
அது மேல இது ஏடு மாரி இர்க்குமே அதானே
அய் ஹோ அது இல்லங்க பாலாடனா பச்சரிசி மாவ் இருக்குல்ல
அ அ
பச்சரிசி மாவ வந்து லைக் பச்சரிசி நல்லா அரச்சிட் அடிப்பாங்க கூட தேங்கா சம்திங் இதுலாம் போட்டு அரச்சுக்கிட்டு
ஓகே ஓகே தேங்காப்பால்
தேங்கப்பால் மார் லைக் டிஃப்ரெண்டா இருக்குங்க அது சாப்டவே ஐய்ய அது சாப்புடுவாங் விட்டாங்க ஐயோ அது வந்து கின்ன தப்புங்க லைக் ஸ்வீட் சொல்றீங்க இது நா சொல்றது ஒன் சாப்பாடு ஓட்டப்ப கேள்விப்பட்ருக்கீங்ளா ஓட்டப்பம் முட்டப்பம் ஊத்தப்ப இல்ல ஓட்டப்ப லைக் டிஃப் லைக் நீங்க வந்து மோஸ்ட் நீங்க வந்து எங்க ஏரியா ஃபுட் சாப்ட்டுக்க மாட்டீங்க லைக் எங்க ஏரியா ஃபுட் மோஸ்ட்லி கன்னியாகுமரிலே சாப்ட மாட்டாங்க
ஆ ஆ ஆ
பட் செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க அதெல்லா வாங்க நானே உங்களுக்கு ஒன் டே வந்து தாரே அது அவ்ளத்தையு
ம் ம் எங்க இந்த மாரி இந்த நம்மளுக்கு மில்க் ஐட்டமே சாப்ட சாப் புடிக்காது
ஓ இது மில்க் ஐட்டம்லா வராது பட் செம்ம டேஸ்ட்டா இருக் கு இருந்து சாப்ட்டே இருக்கலா
ம் ம் ம்
லைக் இடியாப்பக் கூட தேங்காப்பால் சாப்டுவீங்ளா
இடியாப்பவோட ஆ பா சாப்ட்ருக்கே
அதெல்லா நல்லாருக்கு தென் இடியாப்ப கூட வேறென்ன இடியாப்பமு சீனியு சாப்டுவே
இடியா இடி அதுக்கப்றமா இந்த ஆ ராகி சேமியா கூட வந்து அப்டியே சக்கர மிக்ஸ் பண்ணி சாப் ட்டு அது சாப்ட்டு சாப்ட்டுக்கிறே அது வந்து
மாட்டே சேமியா வச்சா லைக் சக்கர போட்டதா புடிக்காது எங்க அம்மா வந்து சிக்கன் கறி வெச்சு லைக் சிக்கன் சேமிய வெக்கணு அதா
அது கூட நல்லா கொஞ்ச தெரியு நெனைக்கிறே அது கூட சாப்ட்ருக்கே
உப்மா வச்சா எனக்கு உப்மால வந்து சீனி போட்டு சாப்ட புடிக்காது சோ சிக்கன் உப்மா இந்த மாதிரி நான்வெஜ்ல உப்மா வெச்சு தரணு அப்ப தா சாப்டுவோ லைக் எங்க வீட்டு ரம்ஜானுக்குலா ம்
உப்மாலே இப்ப நம்ம சிக்கன்லா போட்டு செஞ்ச எப்டி இருக்ககுன் பாருங்களே
செம்ம டேஸ்டா இருக்குங்க எங்க வீட்ல அப்டிதா செய்வாங்க சூப்பரா இருக்கு யோ லைக் எங்க வீட்ல ரம்சானுக்கு அப்ப வப்பாங்க ம் பக்ரீத் முடிஞ்சது இந்த பக்ரீத்துக்கு மார்னிங் என்ன வச்சாங்க எங்க வீட்ல இன்னு வந்து நெக்ஸ்ட் இயர்
ஓகே ஓகே என்ன செஞ்சாங்க பக்ரீத்
இந்த பக்ரீத்துக்கு மார்னிங் வந்து யோ ஞாபக வரமாட்டிக்குதுங்க என்ன சாப்ட்டேனே ஞாபக இல்ல
அதுதா உங்களுக்கு வந்து ஷார்ட் டேம்ல
ஆமாங்க இன்னொன்னு சம்திங் எதோ சாப்ட்ருப்பே லைக் நாங்க வீடு சேஞ்ச் பண்றதுனால ரொம்பலா இது இல்ல பட் அக்கா ஹஸ் இப்பெல்லா அந்த மார்லா சம்திங் பண்ணாங்க அம்மா என்னன்னு ஞாபக வர மாட்டிக்குது பட் மோஸ்ட்லி உப் பண்ணுவாங்க இந்த ரவா இந்த உப்மா சிக்கன் உப்மா
அப்ப எங் எங்களுக்கு ரம்ஜானுக்குலா எனக்கு பிரியாணி வாங்கி தருவீங்களா
நீங்க கேக்குறீங்க பட் நாங்களே பிரியாணி சாப்ட மாட்டோமே எல்லா சொல்லுவாங்க ரம்ஜானுக் ரம்ஜானுக்கு பிரியாணின்னு சொல்லுவாங்க பப் பாத்தா எங்க வீட்ல வந் அ
இங்க எப்படி சொல்றது ஒண்ணுமே செய்ய தர மாட்டன்றானுங்க அ அவங்க சமைக்கிறது எல்லாம் செம்மையா இருக்கும்
அ ஆ அப்டி ஆமாங்க அது உண்மதான் லைக் டிஃப்ரெண்டா சமைப்போம்ல்ல அது லைக் டிஃப்ரெண்டா இருக்கும் லைக் நீங்க எங்க எங்க வீட்டுக்கு வந்தாலே தெரியும் ம்
அய்யய்யோ
நேம் வேறங்க டிஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா சாப்புட்ல்லாம் நெனச்சா எங்க ஊருக்குல்லாம் வந்தா நீங்களே
ம் ம்
ம் லைக் ஜால்ரா பக்கிரி பட்டீருக்கீங்களா
தெர்லியே
சொல்றேன் ஓகே அடுத்த கால்ல சொல்றேன் நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது
ம்